வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா தோழி
நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாரும் எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி உங்க வீட்ல எல்லா நலமா
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க
என்ன தோழி சாப்ட்டாச்சா தோழி நீங்க
ஆஹ் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டாச்சா உம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து மட்டன்
அப்டியா தோழி எங்க வீட்லயு மட்டன் தோழி மட்டன் மட்டன் சுக் க்கா முருங்கக்கா முருங்கைக்காய் மாங்கா போட்டு சாம்பார் செஞ்சோ தோழி
உம் எங்க வீட்டுல வந்து தக்காளி சட்னியு மட்டன் தொக்கு மாரி
அப்டியா தோழி என்ன தோழி என்ன பேசலாம் தோழி சொல்லுங்க
என்ன பேசலா நீங்களே டாபிக் சூஸ் பண்லியா
ஆஹ் செரி தோழி ஏதா தோழி உங்களுக்கு தையல் பத்திரி நான் என்ன தெரியுமா தோழி உங்களுக்கு
ஆஹ் தெரியும் நா பண்ணிருக்கேனே
அப்டியா தோழி அஹ நீங்க எப்டி உங்களுக் மட்டும் தெல்ல அ தப்பிங்களா இல்ல வெளிய
நான் இன்னும் எதுவுமே தெக்க ஆரம்பிக்கல ஏன்னா நான் கிளாஸ்க்கு போனே ஒன் மந்த் ஆமா ஒன் மந்த்து கம்ளீட் பண்ணி டு செகண்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும் போது கொரோனா டைம் வந்துடுச்சு இல்லியா அது அப்படியோடே ஸ்டாப் ஆயிடுச்சாமா
அப்படியா தோழி நாலும் நல்லா தெப்பேன் தோழி எனக்கு ஒரு பத்து வருஷோ
அப்படியா அப்படியா எப்படி நீங்க கிளாஸ்கு போனீங்களா நீங்க நீங்களே ஃபோன் பாத்து கத்
இல்ல தோழி எங்க வீட்டுல அஹ் எங்க அப்பால்லா டெய்லர் தோழி அதனால நா வீட்லயே அப்பா கூட கடையில பாத்து பாத்து கத்துக்ண தோழி சின்ன வயசுலயே கூட இருக்கறனால ஹ்ம் சொல்லுங்க தோழி
தெப்பீங்க நீங்க பிளவுஸா சுடிதாரா
ஆஹ் சுடிதாரும் தைப்பேன் பிளவுஸும் தைப்பேன் தோழி நல்லாண்ணா அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ்ஸு
ம் பிரின்சஸ் கட்ல்லாம் தப் தப்பீங்களா உம் இல்ல நான் தான் சொன்னேனே பேசிக் இப்பதான் ஸ்டார்ட் நா செலக்ட் பண்ணேன் கத்துருக்கேன் லைனிங் ப்ளோஸ் வரைக்கும் தான் நா ஸ்டார்டிங்க கத்தியிருக்கேன் அதுக்கப்புறம் கொரோனா டைமாவ கிளாஸ்க்கு போக முடியல அப்படியே அது ஸ்டாப் ஆயிடுச் சி டிஸ்கண்டியூ பண்ற மாதிரி ஆமா இப்ப சும்மா வீட்டுல வந்து தையல் போட்டி குடுக்கறது மேல் தையல்லு
அப்படியா தோழி அ உங்ககிட்ட தையல் மிஷின் இருக்கா தோழி
என்னோட நாத்தனார்கிட்ட இருக்கு எங்க வீட்ல
அப்படியா தோழி அப்படியா தோழி நா எனக்குன்னு கஷ் டமர்ஸ் இருக்காங்க தோழி நான் கல்யாண பொண்ணுக்குல்லாம் தைக்குறேன் சொல்லி உங்களுக்கு தேவ இருந்தாலும் கூட சொல்லுங்க தோழி உங்களுக்கு என்ன தோழி உடுத்த புடிக்கு என்ற சுடிதார் போடுவீங்களா இல்ல சாரீ பிளவுஸ் அபுடிங்களா சொல்லி நீங்க ஹலோ கேக்குதா தோழி ஹலோ தோழி தோழி நா பேசுறது கேக்குதா தோழி உங்களுக்கு தோழி